அ
ஆ கேக்குது கேக்குது
என்ன வண்ற
சும்மா தா இருக்கே நீயி
நான் ரீல்ஸ் பாத்துட்டுருக்குற
அப்புடியா சாப்ட்டாச்சா
ஓ சாப்ட்ட சாப்ட்ட எங்க அக்கா எனக்கு இட்லி சுட்டு குடுத்தா
ஒ அப்புடியா எனக்கு இப்பதா சாப்ட்டு முடிச் ச நானு நானு இப்பதா சாப்ட்ட
அதா எங்க அக்கா எங்க அம்மாலா வெளிய போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க எனக் ஒன்னு வாங்கிட்டு வராம வீட்ல வந்து இட்லி சுட்டு குடுத்தாங்க
அப்புடியா எங்க அப்பாவு அம்மாவு தங்கச்சிக்கு அட்மிஷன் கேக்கறக்கு போயிருந்தாங்க இப்பதா வந்துருக்காங்க
நைட்டு கூட காலேஜ் இருக்குமா இப்புடி
இல்ல இல்ல அவ வெளியூர்ல படிக்கிறக்காக போயிருக்கேட்டு போனாங்க இப்பதா வந்தாங்க எப்டி ஒடனே புடிக் காலைல கிளம்புனது அவுங்க
தங்கச்சி வெளியூர்லா அம்ச்சு படிக்க வக்றாங்க நீங்க எங்க படிச்சீங்க
நா இங்கதா படிச்சே
அப்டி நீங்க சண்டைல்லா போட்லயா
இல்ல இல்ல அதுலல்லா எது ப்ர ரச்சின இல்ல அவ படிக்கிற எடத்துல அவ படிக்கிட்டு ஏன்னா இங்க எதுவுமே வேல எல்லா வர்றது இல்ல
அப் நீங்களுக்கு வேல கெடச்சிருச்சா
இல்ல இல்ல நானே சும்மாதா இருக்கே இனிதா ஏதோண்ணே படிக்கணு இன்னு எக்ஸ்ட்ரா படிக்கலான்ருக்க
என்ன படிக்க போறீங்க
ஏதாச்சு கோர்ஸ் மாரி பண்ணலா நம்மளுக்கு தேவையான இது இது பண்ணிக்கலா அவங்கள பத்தி என்னன்னு எனக்கு தெரியல பேசுறதுல யாருக்குடியுமே இது இல்ல
உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா
இல்ல ரெண்டு மூணு பேத்துக்கு ஆயிருச்சு ஒரு பொண்ணு கொழந்த பொறந்துருச்சு அப்புடியே பேசுறதுல அப்டியே விட்டாச்சு அப்புற நீங்க என்ன பண்றீங்க படிப்பல்லா முடிஞ்சு தா
இல்லங்க நானபடிச்சுட்டு தா இருக்கே என்ன் எல்லா எங்க அப்பா அம்மா வெளிய எல்லாம் அனுப்பி படிக்க வக்க மாட்டாங்க
நீங்க ஒரு இதா கேட்கலாம்லைங்க இப்ப படிக்காம அப்பற வேற எப்போ படிக்கிறது
எங்க அப்பா அடி அடினு அடிச்சர் போட்டுருவாருங்க என்னய
என்ன படிக்கிறீங்க இப்போ
இப்ப வந்து நா காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேங்க பிஎஸ்சி ஏ ஏ டிஎஸ் போட்டிருக்கேங்க
இது ஆர்டிபிஷியல் இன்ட்டலிஜன்ஸ்
அ ஆமாங்க
சேரி சேரி சேரி செரி நல்ல இதுதாங்க எல்லாருமே இப்ப அதா எடுத்து படிக்கிறாங்க எ பிள்ளை அத கேட்டுட்டு இருக்கோ என் தங்கச்சின்னா என் புள்ள மாரிதான தங்கச்சிக்கு முதலம்மா
ஏ அக்கா இருக்காங்க என்னது என்ன தங்கச்சியாவே மதிக்கவே மாட்டாங்கா அதுதாங்க என்னால ஏத்துக்க முடில
அப்படிலால்லைங்க எங்கப் பாமா வெ எப்பயூ வேலைக்கு போயிருவாங்க எப்பயுமே இதாதா இருப்பாங்க எப்பயுமே தங்கச்சி பாத்துக்குவா அந்த ஒரு இதுல தே சொல்லிட்டே
வீட்ல அவுங்க இருக்கும்போது நீங்கதா எல்லா பாத்துப்பீங்களாங்க
ஆமா அ காலைலன்னா ஸ்கூலுக் போயிருவா சாய்ங்காலோ வந்தா ஏதா படிப்பா பண்ணுவா ஏங் கூடயே ரொம்ப அழகா இருந்திருந்து
அவ்ளோ புடிக்குமாங்க உங்க தங்கச்சிய
எல்லாமே இருக்றத் தானேங்க இனி நா ஒரு நாள் இல்லல்ல அதுலல்லா இது பண்ணி அவ எது அடம்பிடிக்க மாட்டா அவளுக்கு என்ன நல்லா படிக்கணூ நல்ல வேலைக்கு போகணூ அந்த ஒரு இதுலதாருக்கா அதனாலதா இப்ப கூடி அம்மா அப்பா வெளியூர்ல எல்லா கேட்டு குடி
அப்ப நீங்க படிக்க மாட்டீங்ளா தா உங்கள அனுப்லயா
இல்லல்ல அப்டின்ட்டு இல்ல எனக்கு ஒரு இது இல்லைங்க நம்மளுக்கா தெரியும்லைங்க நம்மளேனி பாத்துக்கணூ நம்மதா வீட்டோட மொதல் புள்ள பாத்துக்கணூ எல்லா பண்ணணூனு நம்ம தங்கச்சி நம்ம பாத்துக்கணூ
இவ்ளோ பொறுப்பான புள்ளையா நீங்க
என்னங்க பண்றது வீட்ல மொதல் புள்ள தா எல்லாத் திப்பவே தெரியூ இப்டி இருந்துர்
அப்டில்லா கெடையாது உங்களுக்கு என்ன புடிச் ச்சுருக்கோ அதுவூ நீங்க பண்லா
இல்லைங்க எங்க வீட்ட பொறுத்த வரைக்கூ இப்டிதா அவுங்க நம்மளுக்கு எவ்ளோ சூதசனோ குடுக்றாங்களோ கரிக்டா யூஸ் பண்ணிக்கணூ அவ்ளோதா
ஃப்ரெண்ட்ஸோட வெளியெல்லா போவீங்ளா
ஐயோ அதெல்லா எனக்கு புடிக்கவே புடிக்காதுங்க
பிடிக்காது ப்ரெண்ட்ஸோட போகாம எப்டிங்கருப்பீங்க
இல்லைங்க அவங்கெல்லா கல்யாணம் பண்ணிட் போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி எங்கியோ அவுங்க எங்கியோன் சும்மா போயிட்ருந்தோ
கல்யாணமாயி போயிட்டாங்க இல்லல்லேங்க இப்ப நா ஏதா கோர்ஸ் பண்ணி ஏதோ வேலைக்கு போகணூந்தா பாத்துட்ருக்றே
என்ன எக்ஸ்ட்ரா படிக்க போறீங்களா நீங்க என்ன படிச்சீங்க
நா வந்து டிப்ளமோ தாங்க முடிச்சிருக்கே
டிப்ளோமா தா படிச்சீங்ளா
ஆமாங்க
ஏ உங்கள காலேஜுக்கு நீங் டுவ லெவன்த் டுவெல்த் படிக்கலையா
இல்லைங்க டென்த் முடிச்சோனே அப்டியே டிப்ளமா போயிட்டே இப்ப வந்து இன்ஜினியரிங் பண்ணலான்ட்ருக்றே
ஓஹோ
பண்றது வந்து கரஸ்ல பண்ணிக்லா அதுக்கு ஏதாச்சு ஒரு வேல வேணூமுலிங்க ஃபீஸ் கட்றக்காக
அதா தங்கச் தங்கச்சி வெளிய அனுப்பி தானே படிக்க வக்கிறாங்க அதுக்கு பதிலா தங்க
இல்ல இல்லங்க அவங்களையும் படிக்க வச்சுட்டு ரொம்ப கஷ்ட குடு கூடாது நம்மளு பண்றத அவங்க பண்ணட்டுங்க அவங்க என்ன டிப்ளமோ படிக்க வச்சுட்டாங்க அவ்வளதா இனி நம்மதான பாத்துக்கணு
இருந்தாலும் ஓவரா இப்பவே இவ்ளோ கஷ்டப்படுறீங்க
பரவாலங்க இதுல என்ன இருக்கு அப்புறம் என்ன சாப்ட்டீங்க
இட்லியும் மொளகா சட்னிங்க அது கூட எங்க அக்கா மொளகா சட்னி எனக்கு அரைச்சி தரலங்க கடையில இருந்து வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க இந்த வீட்ல ரொம்ப என்ன தாழ்த்து தாழ்த்துன் தாழ்த்துறாங்கங்க எங்க அக்காக்குதா முன்னுரிம உங்க வீட்டுக்கு ஆப்போசிட் வீடுங்க ஏ வீடு
வீடெல்லா அப்டி இல்லங்க
எல்லாமே அக்காக்குதா வண்டி எங்க அக்காக்குதா ஊர் சுத்துற உரிமையு எங்க அக்காக்குதா அது எங்க அக்கால்லா சொல்லவே வேண்டாங்க எங்க அக்கா ஃப்ரெண்ட்ஸோட இல்லாத நாளே கெடையாது டெய்லி ஒரு ஒரு பொய் ஒரு ஒரு பொய் சொல்லிட்டு ஜாலியா இருக்காங்க ஆனா நா எங்கய வெளியே போனேன்னா எப்ப வருவ யார் கூட போயிருக்க எப்ப வருவ எப்ப வருவன்னு கேக்
அதுல ஒரு பாதுகாப்புல தானங்க கேக்குறாங்க அதுல என்னங்க இருக்கு ஒரு பாசம் தானுங்க
இருக்கா ஆனா எங்க அக்காக்கு ஒண்ணுமே கெடையாது இது கூட பரவால்லைங்க எங்க அக்கா கல்யாண பண்ற வயசு ஆயிடுச்சு இப்ப கூட சோர் தட்ட தூக்கிட்டு பின்னாடியே அலைய வேண்டிதா இருக்கு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு
அதலோ இருக்கிற வரைக்கு ஒரு பாசதுல பண்றது தானுங்க
தலசீவ கூட தெரியாதுங்க ஒண்ணுமே தெரியாதுங்க தலசீவ தெரியாது வெளிய இருக்கவங்கிட்ட பேச தெரியாது, பழக தெரியாது. இந்த ஒரு அஞ்சு பேர் கூட இருக்காங்க அஞ்சு பேத்துகூடயே ஒட்டி ஒட்டி ஒட்டி ஒட்டி ஒட்டிக்க காலத்த ஓட்டிட்டா
அதெல்லாம் இருக்கிறது தா ஒரு ஒரு வீட்டுல ஒரு ஒரு மாதிரி. இப்ப நான் என்னல்லாம் கோர்ஸ் தான் பண்ண
அதுதாங்க ஃபஸ்ட் எங்க அக்காக்கு வெளியூர்லதான் வேலை கெடச்சது. எங்க அக்கா ஒரு பைந்தாங்கோலி சரியானா பைந்தாங்கோலி வீட்டுல பேஸ் தெரியாம ஒன்னும் தெரியாம ஒண்ணும் தெரியாம கேட்காம வேண்டான்னு சொல்லியாச்சு. வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்பறமா தான் இப்ப ரெண்டாவுதடவ வந்தோனே போகாட்டி திரும்ப அவங்களுக்கே வேல கிடைக்காதுன்னு தெரிஞ்சு அவங்களே சரின்னு சொல்லிட்டாங்க.
அப்படிங்களா எல்லாமே வந்துருச்சுங்களா இப்போ வேலைக்கு சேர்ரக்கான எல்லாமே
ஒரு கால் லெட்டரு வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
ஓ சரி சரி சரிங்க சரிங்க.
வந்தா அக்காவும் போயிருவா.
இப்ப எங்க எங்க இருக்காங்க அக்கா இப்போ.
இப்ப வீட்டுலதா இருக்கா பக்கத்து ரூம்ல சும்மா தூங்கிட்டு இருப்பா இல்லன்னா ரீல்ஸ் பாத்துட்டு இருப்பா.
அப்படிங்களா நான் அவங்க இப்ப எங்கேயாவது வேலைக்கு போயிருப்பாங்கனு நெனச்சன்.
அதெல்லாம் இல்லைங்க வேலைக்கெல்லாம் போய் தங்கச்சிக்கதான் வாங்கி தரலாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. தங்கச்சிகிட்டே இருக்கற ஐநூரூவா தங்கச்சிக்கிட்ட இருக்கற ஐநூறு ரூபா எப் அப்படி ஆட்டையை போட்டு எங்கே போய் சாப்படட வைக்கலாம் அவளைய இரநூத்தம்பது, இரநூத்தம்பது பாதி பாதி போட்டு சாப்பிட்லான்னு எப்படி ஏமா பலாம்
ஓ அப்படிங்களா நீங்க ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நரியும் பூனையும் மாதிரி.
அப்படிதான்.
சேரி விடுங்க நல்லபடியா இருந்தா சரிதான்.
எங்கெங்க இப்படி நான் நல்லா இப்படி பாசமெல்லாம் வைக்கும்போதுதான் ஊருக்கு வேலைக்கு போறேன் கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிளை வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவாங்க.
அது இருக்கறதானுங்க வாழ்க்கைனா எல்லாமே இதா இதா போகணும். வேலைக்கு ஒண்ணு போகணும் கல்யாணம் ஒண்ணு ஆகணும்.
ஐயோ எங்க அக்காவுக்கு பசங்கனாலே புடிக்காதாட்டு இருக்குங்க. நானும் எப்படியாவது அவளுக்கு யாரையாவது புடிக்கும் வீட்டுல சொல்லி குடுத்து அடிவாங்க வைக் இருக்கலான்னு பார்த்தா நடக்கவே நடக்காது போல என் வாழ்க்கையில.
வீட்டுலர்ந்து திட்டுவாங்களா இந்த மாதிரில்லாம் பண்ணா.
நோ எங்க அம்மா நல்லா திட்டுட்டு திட்டு திட்டுன்னு திட்டுவாங்க. எங்க அப்பா கண்ணுலயே எரி எரினு எரிச்சிருவாரு. எங்க அப்பா அப்பா வந்து இப்படி ஒ எங்க அப்பாவ ஒரு தட்டு கூட எடுத்து வைக்க மாட்டாரு.
ஓ அப்படியா இங்க எல்லாம் அப்படி இல்லைங்க எல்லா வீடுமே வந்து ஒரு அதே மாதிரிதான்.
இல்ல இல்ல இல்ல இருந்தாலுமே எங்க அப்பா கேப்பாரு துணி துவைக்கலயா இன்னிக்கி, பாத்திரம் கழுவலயா, இவ்வளவு பாத்திரம் இருக்கு. வீடு கூட்டி ல்லையா வீடு குப்பையா இருக்கு அப்படின்னு கேட்பாரு. இதெல்லாமே கேட்பாருங்க அவரு எங்க அக்கா ஒரு பயந்தாங்கோலி ஒன்ன
அது நம்பளுக்கு ஒரு மாரி எரிச்சல் வூட்ற மாரி ஆகும் இல்லெங்க இதெல்லா கேட்
எரிச்சலுன்னு இல்லங்க த லவலி மிச்ச எல்லாமே எல்லாமே வருங்க அதனால
சேரி விடுங்க அப்பானு நம்ம விட்டுட்டு போக வேண்டியதான்
அதுதாங்க என்ன பண்றது படிக்காதே எதுக்கு படிச்சிட்டு வீண் செலவு அக்காவே படிச்சு வேல இல்லாம தானே இருக்கறா நீ எதுக்கு படிக்கிறே வேற இப்படித்து கேட்டுட்ருக்காங்க
அதனாலே நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க நீங்க படிங்க
என்ன பாத்தா வீண் செலவு மாரி இருக்கு போல நானே வீணாய்ட்டனான்ட்டு இருக்கு இங்க எத்தன பேர் அப்டி இருக்காங்க ஆனா எங்க வீட்ல என்ன வந்து செல்லமா பாத்துக்கறன் தங்கத்தட்டுல தாங்குறேன் எல்லா காட்டி காட்டி காட்டி என்ன ஒண்ணுமே பாத்துக்க மாட்டிக்கிறாங்க எல்லா ஏமாத்றாங்க
சேரிங்க டைம் ஆச்சு நாளைக்கு கூப்பட்றீங்ளா
சேரி சேரி தூங்க போறீங்களா இப்பவே
ஆமாங்க
சேரிங்க வெக்கறேன்
ஆஹ் சேரிங்க வெச்சறேன்